வணக்கம் தோழி வணக்கம் தோழி கேக்குதுங்க தோழி
ம் சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
என்னா நா நானா நலமா இருக்கேன் தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
ம் நா நலமா இருக்க தோழி என்ன சமையல்லாம் பண்ட்டீங்களா
ஆ சாதம் மட்டும் வச்சிருக்கேன் தோழி குழம்பு இன்னோ மிட்டு தான் வைக்கணும்
ம் அ
காலைல டிஃபன் செஞ்சு சாப்ட்டுட்டோம் மத்தியானத்துக்கு நானும் என்னோட பையனு மட்டும்தான் அதனால கொஞ்சம் சூடா செஞ்சு சாப்டுக்கலாம் அப்டின்ற மாரி அது சூடா குடுத்தா கொஞ்சோ ஒரு வாய் கூட சாப்பறாரு இல்ல ஆறிப்போய்றடுச்சுனா கொஞ்சோ சாப்பிட மாட்டேங்கறேனா
ஆமா எல்லாருக்கும் வந்து சூடா சாப்பிடுற வந்து கொஞ்சோ அதிகமாவே சாப்பிடுவாங்க இந்த ஜில்லுன்னு ஆயிச்சுன்னா சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிடுது
ஆமா தோழி கண்டிப்பா நம்ம சொல்லுவாங்கல்ல உழைக்கிறதே சாப்புறதுக்கு தா சொல்லி சொல்லுவாங்க அப்டின்போது அத கொஞ்ச நேர எடுத் த்து நம்ம செஞ்சு சாப்ட்றதுல நல்லா இருக்கும்ல ம்
ம் மா கண்டிப்பா
ம் நீங்க சமையல்லா ஆயிருச்சுங்ளா உங்களுக்கு எல்லா வேலையு முடிஞ்சிருச்சிங்ளா
ஆ முடிஞ்சது தோழி நா கொஞ்ச என்னோட கபோர்ட்டு கிளீனா இருக்கனு என்னோட பொண்ணோட கபோர்டு
ம் ம்
கிளீன் பண்ட்டு ஒக்காந்துருக்கே
ஓ சேர் சேர் சேர் சேர் நீங்க காலைல சாப்ட்டீங்கள
வேற எத பத்தி பேச ஆ சாப்ட்டே இன்னைக்கு வந்து இட்லியு கொழம்பு
ஆ ஓகே தோழி ஓகே தோழி ஆ நன்றி தோழி அ நம்ம வந்து அ அந்த இந்த குடும்பங்கல பத்தி பேசுவோங்க தோழி அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷ்ய இல்லைங்ளா குடும்போன்றது அது ஒரு காக்கா ஒரு காக்காவோட குழு கூடா இருந்தாலு செரி அது குருவிகள இல்ல கோழியா இருக்கட்டு அது ஒரு தாய் அப்டின் வரும்போது எப்டிலா ஒரு மாரி சீரி பாஞ்சுகிட்டு எ பிள்ளைங்கள வந்து தொடக்கூடாது அப்டிங்கிறது அவுங்கள்லருந்து நம்ம கத்துக் குறோ நம்ப தா நம்ளோட அம்மா அப்பாக்கள்லருந்து நம்ம கத்துக்றோ அப்ப குடும்போன்றது எவ்ளோ ஒரு அ எப்டி சொல்றது உன்னதமான ஒரு உறவுன் சொல்ல முடியுமா ம்
கண்டிப்பா அ குடும்ப குடும்பனாலதா தோழி குடும்ப இருந்ததா நம்மளால வந்து அ எந்த சுச்சுவேஷன்லயு நம்ம கொஞ்ச தைரியமா இருக்கலா ம் நம்பளுக்கு ஒருத்தங்க இருக்காங்க நம்ப ஃபேம்லி இருக்கு நம்பளுக்கு நம்பளுக்கு ஒன்னுன் னா கேக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன் சொல்லி அப்போதா நம்மளுக்கு கொஞ்ச இன்னு திருப்த் கொஞ்ச இதா இருக்கு நம்பளுக்கு ஒரு இதா இருக்கு அ யாருக்கு கு அந்த குடும்பங்கள் இல்லையோ அவ்ங்களோட அம்மா அப்பா எறந்துட்டாங்களோ அவ்ங்களுக் அந்த கஷ்டோ நல்லா புரியு தோழி ஏனா அம்மா அப்பா இருந்தா அவ்ங்க கேக்குறது நம்மள என்னன் சொல்றது ஞாபகப்படுத்தி ஒரு நாள் ரெண்ட் நாளுக்கொரு தரவ கால் பண்ட்டு என்னம்மா எப்டி இருக்கியி சாப்ட்டியா ஒன்ன நீ பாத்துக்கிட்டியா
ம் ம்
கொஞ்ச ரெஸ்ட்டுக் கூட எடுமா வேல செய்ற டைம்ல அப்டின் சொல்லி கேக் க்குறதுக்கு ஒ ஒரு ஆளுனா நம்ம அம்மா மட்
அம்மா மட்டுந்தா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா தோழி உண்மைலயே ஆ உன்னோட ஒடம்ப பாத்துக்கோ நமக்கு எதாவ்து ஒன்னா அடுத்த செகண்ட் உடியாந்து வந்து ஒக்காந்துக்கிறது பாத்துக்கிறது உண்மைலே அது அம்மாவுக்கு நிகர் அவ்ங்க அம்மா மட்டுந்தா நம்ம சொல்ல முடியு ம் ஆமா தோழி
ம் அதா தோழி நம்ம வந் என்னோட வந்து எங்க அம்மாக்கு வந்து இப்போ ஒரு ஸ்மால்லு வீட்ல வந்து இப்ப வ வ என்ன சொல்றது சாப்பாடு வடிச்சிருக்க டைம்ல வந்து ஒடம்பெல்லா தண்ணி சுடுத்தண்ணி கொட்டிட்டு ஒடம்பெல்லா எரிஞ்சிச்சு எங்கம்மாக் தீவோடுது எழுஞ்ச்சீ இப்போ அந்த ரீசன்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி
அச்சுச்சோ ஆஆ
என்ன சொல்றது எனக் அவ்ளோ கஷ்டமா இருக்கு நம்ளுக்கு எல்லாத்தையு பாக்குற ஆளு வந்து நா வந்து கொஞ்ச என்னோட நா வந்து கூட்டு குடும்பத்துல இருக்குற அதனால நா வந்து இது இப்பதா எங்களோட மாமி வந்து பயணத்துல இருந்து வந்திருக்காங்க சொன்ன நா அதனால வந்து எங்க அம்மா வந்து ஹாஸ்பிடல்ல இந் வந்தாங்ல்ல அந்த நாள் மட்டு தா போய் பாத்த இது வறிக்கு வந்து என்னால வெளில களம்ப முடில என்ன வந்து அவ்ளோ கவனிச்சி க்க ஒரு ஆள வந்து நா வந்து போய் பாக்றது கூட எனக் டைம் கடைல ஆமா அப்புற அதா கொஞ்ச ரொம்ப கஷ் மருது நம்பள கவ்னிக்கற ஒருத்தவங்கள நம்ம போய் ஒருஸ் டியூஷன்லா கவனிக்க முடியலையேன் சொல்லி தா கொஞ்ச வருத்தமா இருக்கு மனசுல என்னையு அவங் எதிர்பாத்துட்டே இருப்பாங்க எப்போ நீ வருவ எப்போ நீ வருவேன் சொல்லி அவங்க எதிர்பாத்துட்டே இருக்காங்க நீ வர்லியாமா எனன பாக்கன் சொல்லி என்னோட சுச்சுவேஷன் அப்டி இருக்கு ம் ஆமா இப்பதா பயனத் துல இருந்து வந்துருக்காங்க என்னோட கணவர் வந்து ஆபிஸ்க்கு காலில போறாரு நைட்டு பத்தர மணிக்கு தா வர்ராரு அந்த நிலமல நா வந்து வெளில களம்பவே முடில ம் பசங்கள பாக்கணு ஸ்கூல்ல இருந்து கூப்ட்டு வரணு ம் கூப்ட்டு வர்ணு அந்த வேலையில கொஞ்ச நா பிஸியா இருந்துர்றே அதனால அவங்கள கவனிக்க முடில போய்
அப்டிங்கல ம்
பாக்க முது மனசுல அவுங்களு எதிர்பார்த்துட்டேருக்காங்க நா வருவ வருவ சொல்லி இன்னக்கி கூட காலையில நா ஃபோன் பண்ண என்னம்மா எப்டி இருக்கீங்கன்னு சொன்னா நீதா என்ன பாக்கவே வரலன்னு சொல்லி சொன்னாங்க
ய ம்
நா அதுக்கப்புறமா நா சொன்ன என்னோட சுச்சுவேஷன் உங்ளுக்குதா தெரியுல்லமா எங்க வீட்டுல கன்டிநியூவா விருந்தாளிங்க வந்துட்டே பாங்க அந்த நேரத்துல நா பெரிய மருமக வேல நா எப்டி போறது போணுனா கூட நம்ளுக்கு வந்து ஆமா போணும்னா கூட நம்ம கணவர் எர இருந்தாங்கனா நா கூப்டுட்டு ஒரு ரன் ஒன் அவர்குள்ள போயிட்டு வந்துட்லா அவர் வேல இல்ல அதனால நா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமாருக்கு நம்மள ஒருத்தவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து கவனிச்சவங்க நம்ல இன்னா ஒரு நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்துர்ட்டு இருக்கிற ஒருத்தவங்கல நம்ம வந்து அவுங்ளோட சுச்சுவேஷன்ல நம்ம போய் கவனிக்க முடியலே சொல்லி கொஞ்ச மனசெல்லா வெறுத் தலாம் வருத்தமா இருக்கனது ம்
கண்டிப்பாஇருக்கு ஏனா அம்மா இல்லிங்ளா நமக் ஸ்பெஷல் அவுங் மட்டு தானே ஆமா அவுகள போய் பாக்க முடியாத ஒரு சூழ்நில வந்து எவ்ளோ ஒரு கஷ்டமா இருக்கு மனஸ்ல ஒரு கவல இருந்துக்கிட்டு தா இருக்கு அது எப்டி சொன்னாலும அது இது பண்ண முடியாது தோழி ம் உண்மையிலயே நீங்க சொல்றப்பதா தோணுது எனக்கு எங்க அம்மாலா இப்ப இறந்துட்டாங்க ஒரு அஞ்சி வருஷோ ஆச்சி இருந்தாலு பத்திக்வச்கோங்ளே காலைல ஆமா கால்ல எழுப்பறதுலேருந்து இப்ப எனக் கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னோ இந்த இஷ்டப்படியே அவ்க கல்யாணம் பண்ணி கொத்துட்டாங்க நா லவ் மேரேஜ் பண்ண அப்டின் சொல்லி எந்த ஒரு எதிர்ப்புமே ஒரு சில வீட்ல எல்லா எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல இல்ல இல்ல அதெல்லா பண்ணக்க கூடாது அப்டின்றப எனக்கு எங்க அம்மா வீட்ல அந்த எதிர்ப்புங்கறதே ஒன்னு கெடையவே கெடையாது அதுக்கப்புறம் என் பிள்ளைங்கள எல்லா பார்த்து வளர்த்து கொண்டு வந்து எல்லாமே எங்க அம்மாதா என்ன வந்து ஒரு குழந் தையாவே அவங்க பா அதாவது பே கல்யாணம் ஆயிருச்சி குழந்தை இருக்கு அப்டின்லா நினைக்கே மாட்டேங்கிறாங்க நா எப் எவ்ளோ வயசானனாலு எங்க அம்மாவுக்கு நா கொழந்த மாதிரி தா பத்துக்கோங்க உனக்கு அது தெரியாது நா தா பாப்பே நா தா செய்வ அப்டிங்கிற மாரி என்ன எந்த ஒரு விஷயத்தலயுமே விடவே இல்ல அவங்க இன்னைக்கி இல்லாதப்போ எவ்ளோ ஒரு குறையா இருக்கு சாய்ந்ரோ ஒரு அஞ்சு மணியாச்சி இல்ல கால்ல ஒரு அஞ்சி மணியா சின்னா வந்துருவாங்க அ அ பேர சொல்லி கூப்ட்டு எப்பா டீ போட்டியா காஃபி போட்டியா பிள்ளங்க எந்திரச்சா பிள்ள ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா நீ என்ன பண்ண அடுத்து என்ன பண்ணுண எனக்கு உடம்புசரில்லனா உன்னே ஒரு தலைவலி மாத்திர வாங்கி குடுக்க ஒரு காப்பி போட்டு கொடுக்க துணி தோவச்சி நா அன்னைக்கு எந்த வேலையு செய்யலனாலு அவங்க எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க இன்னக்கி எனக்கு உடம்பு சரியில்லனால ஒரு மாத்திரை போட்டு நா தா வந்து செஞ்சி ஆகணு ஏனா அடுடத்த பசங்க இருக்காங்கள அப்டின்னும்போது அவ் அப்ப அவங்கள நம்ம எவ்ளோ மிஸ் பண்றோ பாத்தீங்ளா
ஆம்மா தோழி அவங்கள மாதிரி கவனிக்கலா அவங்களுக்கு காலேல இனிமேல் நம்மதா நம்மளோட குழந்தைங்க கவனிக்கிற மாதிரி இருக்கு நம்மால கவனிக்க வந்து ஒரு ஆள் இல்ல
உ கு
கண்டிப்பா ஏய் ஒ நம்மரு கணவரு விட்டா பசங்க கூட வளர்ந்து அவங்களோட லைஃப் பாக்கணு நம்மள அவ்ங்கிள் அவங்கள சார்ந்து இருந்துகோ எடுக்க முடியாது நம்ம
கண்டிப்பா
உம் நம்ம லைஃப் நம்ம தா பாக்கணு இந்த சுச்சுவேஷன்லா ஒரு அம்மா மாதிரி வந்து வேற யாரு பாத்
வ வர முடியாது தோழி கண்டிப்பா உம் சொல்லுவாங்க தோழி ஒரு சில எடத்தில்லா சொல்லுவாங்க ஆம் மாமியார் வந்து அம்மா மாதிரி இருப்பாங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னோட வாழ்க்கையில் அது வந்து செட் டே ஆகல தோழி என்னதா இருந்தாலு அவ்ங் மாமியார் அப்டிங்கிற ஒரு இத காமிச்சிட்டாங்க அம்மா எடத்துக்கு அம்மா மட் டுதா நிரப்ப முடியு தோழி அது அ ஒருஷ் தில்ல ஆனா சேது தோழி ஒரு சில குடும்பங்கள பாத்தீங்ன்னு வச்சிக்கோங்கள அவங்க மா மாமியாரா அப்டின்னு நா கேக்குற அளவுக்கு நடந்துக்குவாங்க
கண்டிப்பா
பாவிக்கிற மார் உம் மகள பாத்துக்கற மாரியே பாத்தீங்னா அவங்க மாமியார் பாத்துக்கிறாங்க நா ஒரு சில எடத்துலலா உங்கள கேட்டுட்டே எ ஆ ஓ உங்கள் அம்மா இன்னு வேலவுட்டு வரலைங்ளா இன்னு உங்க அம்மா பாக்ல ஏங்க அவங்க எங்க அம்மா கெடையாதுங்க எங்க மாமியாருங்க அப்டினா உண்மையிலே பாத்
தோழி இனிம் இப்ப கூட இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கவனிக்கறது வந்து சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அ ம் மேபி அவங்ககிட்ட சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் நம்ம பாத்தா கூட அவ் ஆ அவ்ளவு கவனிக்கிறதுன்னு நமக்கு பெரிய விஷயோ தான நம்ம அவங்கேல அந்த விஷ் விஷயத்த ம் பாக்குற அங்க ஆளுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலே அது பெரிய விஷயந் தா ஏன்னா அதல்லா நம்ம பா பக்கவே முடியிறதில்ல இப்பல்லா உம் அம்மா என்ன சொல்றது ஃபுல்லா டிஃப்ரென்ஸ் பாத்துக்கலா அவங்க நடக்குற நடத்தல நம்மளுக்கு தெரிஞ்சிடு அவங்க மாமியாரா மருமக அ அம்மானான் சொல்லி சில பேருக்கு அது கவன் பாக்க முடியல கவனிக்க முடியலன்னா அப்பனா அது அவங்க எவ்ள நல்லா நடந்துப்பாங்க
ம்
அதனாலயே நம்மளால அது கண்டுபிடிக்க முடியல அதெல்லா சில பேருக்கு தா அந்த பாக்கியல்லா
கெடைக்கும் போல உண்மையிலே தோழி அவங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்பா ஒரு பிரசவ டைம்ல எடுத்துக்கிட்டிங்கசோங்ளே இவங்க பாத்துக்கிற மாரி அவங்க பாத்துக்க மாட்டாங்க அம்மா வந்து எல்லாமே நமக்கு செஞ்சிருவாங்க ஏன்னா ஏம்பிள்ள வந்து இன்னக்கி கொழந்த பெத்துருக்கா அவளுக் கு நாந்தா இருக்கே நாந்தா பாத்துக்குறே அப்டீன் சொல்ட்டு இப்ப அவங்க வச்சிகோங்லே இப்ப எங்க மாமியாரா இருக்கட்டுமே கொழந்த பெறந்ததுக்கப்ரோ வந்தாங்க பாத்தாங்க அவ்ளதா போயிட்டாங்க அப்போ நம்ம அந்த வலியில இருக் கோ அப்படிங்கறதெல்லா அவங்களு அந்ததல்லா உணரவே இல்ல ஏன்னா அவங்களு ஒரு தாய் தா அந்த எடத்துல ஒரு சிலர் அப்டி இருக் இருக்காங்க தோழி என்னோ என்னோட வாழ்க்கையிலு சரி பாக்குற எடத்துலயு சரி ஒரு சிலர் லா சொல்லுவாங்கள்ள ஏங்க எங்க மாமியாரு அப்டிதாங்க அப்டின்னு ஜொல்லா ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்ப நா நென நம்ம வாழ்கையில தா அப்டி இருக்குன்னாக்கா எல்லாத்து வாழ்க்கையிலு இருக்கும் போல அப்ப எல்லாத்தையுமே சொலவும் முடியாது
ஆமா ஆமா நம்ம வந்து நெறைய வந்து நெகட்டிவ் தா பாக்குறோ நம்ம கண்ணு முன்னாடியே இந்த நெகட்டிவ் தா நம்ம அதிகமா பாக்குறோ பாசிட்டிவ் வந்து ரொம்ப கம்மி தா அ என்ன சொல்றது ஒரு நூ நூத்த நூத்துக்கு நூத்துக்கு ஒருத்தங்க தா இருக்காங்க அந்த மாதி நம்மளுக் கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது ஒரு நீ ஒரு ஏரியால கூட அந்த மாதிரி ஒருத்தங்க ஒருத்தங்கல பாத்தாலே நீங்க ஆச்சரியந்தா எனக் தெரிஞ்சு கண்டிப்பா ஏன்னா வந்து இந்த மாதிரி யோச யோசன அந்த மாதிரி பண்ற ஆளுங்க இல்லே அவங்களோட கொழந்தக்கி பாக்குற விதத்துல அவங்களோட ம மர்மங்கள கவனிக்கிறதில்ல
ஆஹா கெடையவே கெடையாது தோழி அதே நேரத்துல பாத்தீங்கன்னு வச்சுகோங்ளே இப்ப அவங்க பையனு கோ இல்ல பேர பசங்க பசங்களுக்கு கூட அடுத்தபட்ச தா ஆனா மகனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சி அப்டின்னா அடுத்த கட்ட அவங்க வந்து ஏ நீ இப்டி பண்ற அதாவது நம்ம விஷயத்துல எதுலயுமே அவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க ஆனா அவங்க சைட்ல ஏதாவொன்னு நடந்து ச்சுனா நீ தா செய்யணு நீ தா பாக்கணு அப்டின்ற ஒரு அதிகார தோண தோரணைல அது நார்மலா நல்லா பேசி எப்பா நீ எ வீட்டுக்கு வந்திருக்க இனிமே நீ எல்லாத்தயு பாத்து அவங்களோட பொண்ணு மாரியே எடுத்து நம்லையு நடத்துனா நம்மளு நம்ம செஞ்ஜிட்டு போயிருவோல்ல தோழி ஆனா ஒரு சில குடும்பங்க ஆனா ஒரு சில இந்த நம்ம அம்மா அப்பா அந்த ஃபாட்டி காலத்லலா பாத்ருக்கீங்களா எல்லாருமே கூட்டு குடும்பமா தா இருந்திரு ப்பாங்க அது எவ்ளோ அழகா இருக்கு பாக்றதுக்கே சொல்லுங்க
ஆமா ஆமா அந்த மாதிரி
ஆனா இப்ப ரொம்ப கஷ்டோ இ ஆமா இப்ப எல்லாமே தனித்தனி தனித்தனி தனியால ஒரு இதா மாறிட்டாங்க எங்க இப்ப கூட்டு குடும்பமே நம்ம பாக்க முடியர்றது கெடையாது
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க ஏ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத ஆயிடுச்சு யாரு வந்து அந்த மாதிரி அஜ்ஜஸ்டபுள் இல்ல ஓ உங்கள்க்கு வர பொண்ணுங்களு அட்ஜஸ்டபுள் இல்ல மாமியார் கூட அட்ஜஸ்டபுள் எல்லாத்துலேயு கொற பிடிக்கிறாங்க முதல்லல்லா உங்களுக்கு எந்த வார்த்த சொன்னாக் கூட அவங்க கேட்டுட்டு சும்மா இருந்துருவாங் மருமகள் இப்ப எப்டி இருக்காங்கன்னா நீ எது நீங்க சொல்றது நா எதுக் கேக்கணு
ஆம்மா ஒடனே ஒடனே உம்
நீங்க எதுக்கச்சி சொல்றீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேக்குற நெலமைக்கு எல்லாரு வந்துட்டாங்க பொற என்ன சொல்றது சலிப்பு தன்மே கெடயாது கண்டிப்பா யாருக்குமே ஆமா
மொதல்ல நீங்க சொன்ன மாரி அது